தொழி
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க நா நல்லாருக்கே சாப்டாச்சா
ஆ காலைல் சாப்பாடு முடிஞ்சி மத்யானோ இனிமேல்தா சமைக்கணு
ஓ சரிங்க தோழி அப்றோ என்னச்
இந்த சுற்றுசூழல் பா எங்க இருக்கயா
என்னங் தோழி
இல்ல இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி நீங்க என்ன நெனைக் நெனைக்கிறீங்க
நா என்ன நெனைக்கிறேன்னா இப்ப ரொம்ப பொலிசன்தா அதிகமா இருக்கு அதிமா அந்த வாகனங்களு அதிகமா வந்துருச்சுல்ல அதனால இப் ப்ப வந்து ஆ அதனால அந்த பொகையனால நெறையப் பேத்துக்கு ரொம்பத் தேங்கு தண்ணி செரியாக் கெடைக்க மாட்டேக்குது இல்லையா
கண்டிப்பா ஆமா
ஆ அதுவு இல்லாம நம்ம நார்மலாப் பாருங்க இப்ப வெளியப் போனம்னா நம்ளால ஒரு பக்கோ வெளியே இப்ப நகர்ப்புறம்லாம் போனம்னா நம்ளால அந்த எடதுல இருக்கவே முடியல நைட் டைம்ல ரொம்ப ஹீட்டா இருக்கு
தூசியும் இதுமாருக்கு
எ என்னங ஆ ரொம்ப ஹீட்டா இருக்கு ம்
காற்று ஒரேக் காற்று மாசுபடுதலாமா
அதனால என்ன ஆச்சுனா இப்ப நைட்டுலா அங்க நம்ளால இருக்வே முடில ரொம்ப ஹீட்டா இருக்கு அதனால ரொம்ப ஒடம்புச் சரியில்லாம சின்னக் கொழந்தைங்களா ரொம்ப அந்த இப்ப ந் அதுவு இல்லாம இந்த இப் வெயில் டைம்மில்னா இந்த சின்ன சின்னக் கொப்பளங்கள்லா நெறைய வந்து இப்பப் பாருங்னே மின்ன வந்து நர் றைய்ய மரங்கள் நெறைய இருந்துச்சு காடு தோட்டலா நெறைய வெச்சிருந்தாங்க இப்ப எல்லாத் டியோ அத எடுத்துட்டு எல்லா வீடு கட்ட ஆரம்பிச்ட்டாங்க
ஆமா ஆமா உகு எங்கப் பாத்தாலு வீடுதா
அது இதுன் நெறையக் கொண்டு வந்தது இப்ப வந்து நமக்கு அந்தக் காத்து சுத்தமானது கெடையாது நம்னால ஒரு அவு இயற்கையான ஒரு சூழலேக் கெடையாது நமக்கு தண்ணியுங் கெடைக்க மாட்டேக்கிது அம்மா அதுவு இல்லாம இப்பத் தண்ணியு நமக்கு செரியா கெடைக்க மாட்டிகிது பாருங்ளே எல்லாமே வந்துப் போர் தண்ணிதா அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கு இப்பெல்லா
ஆமா ஆமா கண்டிப்பா
ம்
இல்லாம இப்பத் தண்ணி குடிக்கக்கூடியத் தண்ணிய அசுத்தம் பண்ணி வெக்கிறாங்க அதுல வந்து இந்த ஃபேக் ட்ரில உள்ளக் கழிவெல்லா அதுலச் சேர்ந்து தண்ணி கூடோவ் சு அசுத்தமாதா வருது
ம் அதுவு இல்லாம அந்த ஆறுள்ல இருக்கற மலன் எல்லா என்னாப் பண்ணிட்டாங்கனா எல்லாயிச் சொரண்டி எடுக்க ஆரமிச்ட்டாங்க அப்டி எடுக்கவு நம்ளுக்கு தண்ணி இன்னுங் கம்மியாயிர்ச்சு நம்ளால தண்ணி அந்த ஊத்துப் போட்டு எடுப்பாங்கள அந்த மாரி கூட எடுக்க முடில
உம்
ஆ இத்‌னால நிலத்தடி நீருமே பாதிக்குது பாருங்களே நில‌த்தடி நீர் பாதிக்குது நம்மளுக்கு தண்ணி‌ ப்ரச்சன சேரி ஓகே மரங்கள் இருக்கு அத்னால ஏதாவ்து இது பண்ணி பாக்கலா அப்டின்னு பாத் த்தா காத்துமே ரொம்ப இதா இருக்கு அதுக்கப்பறம் பாத்தா மழையும் இல்ல இந்த மரங்களாம் வெட்ட ஆரம்பிச்சதுல இருந்து மழையும் சரியா இல்ல அ ஓ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாத்ரி மழ கடையாது இப்பெல்லா எல்லாமே மாறி போச்சு இல்லைங்களா இப்ப வந்து அதுவு இல்லாம மழையு மாறி போச்சு மழ இல்லாதனால நம்ம அந்த விவசாயிகல்லா நெறைய இது பண்ணுவாங்கல்ல அது எல்லா கொறஞ்சிருச்சு இப்ப எல்லாமே வந்து ஆர்ட்டிஃபிஷியலா பண்ணுவாங்கள்ல அ தொழிற்சால மூலியமா பண்றதுதா இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோ இயற்கையான ஒரு
ஏற்கானவே உணவு கூட இல்ல இப்போ
ஆ அதன் அந்த பழங்களெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து அந்த மருந்து மூலியமா வளர பழம் தா நம்ம சாப்ட்றது எல்லா பழமு மருந்து மூலியமா வா ஏற்கையான நாட்டுப்பழோ நாட்டுக்காய் இதெல்லா கடையாது ஆனா அது சாப் இப்பாதா சத்து இப்ப ஆனா நம்ம பேர் ருக்கு சாப்ட்றோ இந்த காய் சாப்ர்றோ இந்த பழோ சாப்பர்றோ ஆனா நமக்கு அது ஊட்டச்சத் த்தும் கெடையாது சத்தும் கெடையாது இல்லையா
ஆமா இப்ப எல்லாமே மருந்து போட்டுதா வருது
ம் அப்றோ என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் போவோ மருத்துவமனைக்கு போனா அவங்கே அந்த செலவு இந்த செலவுன்னு எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கிறவங்கே குடுத்துப்பாங்க இல்லாதவங்கே என்ன பண்ணுவாங்க
உ முடுஞ்சுரு
உம் சாப்பட்ற சாப்பாடும் சரியில்ல குடிக்கிற தண்ணி சரியில்ல சேர் காத்தும் சரியில்ல எல்லாமே வந்து நமக்கு வந்து இப்ப இருக்குற இப்ப நம்ம காலமே இப்டி இருக்குன்னா என்ன நம்ம கொழந்தைங்க காலமெல்லா அதுதா அதேதான குந்த வர்ற கொழந்தைங்களுக்கெல்லா என்ன பண்றதுனே தெரில அந்த படத்துல எல்லா சொல்லுவாங்கள இந்த ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி மாட்டிப்பாங்கல்ல
ஆமா ஆமா
இந்த மாதிரிதான் எல்லாரு முதுல ஒரு டேங்க தூக்கி ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி ஏதோ மாட்டிப்பாங்க போல அப்டித்தான் வரப்போதுன்னு நெனக்கிறே தண்ணியே இப்பல்லா எல்லாமே ஆர் ‌ஓ வாட்டர் எல்லா கடையில வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க
முன்னாடி எல்லா வெளியில போனா இயற்கை காத்து இப்ப எங்க போனாலு அசுத்தமான காத்துதான் இருக்கு
உம் அது ஆர் ஓ வாட்டர் குடிச்சு ஒன்னும் சரியில்ல அதுவுமே ஒடம்பு வலிக்கிறது முதுகு வலிக்கிறது கால் வலிக்கிறது மூ
ஆமா ஆமா
ஆ நெறையா இருக்கு நமக்கு ஹெல்த் இஸ்யூ
இப்ப எல்லாத்துலயு வந்து நோய் தான் எது எடுத்தாலு நோய் தா
ஆம்மா
யாக்கு நான இது இல்லை ஒன்ன இல்லை
ஆஆஆ
குப்பைல்லாம் பாருங்க குப்பை எல்லாம் அங்க வழியில வழியில போட்டுரு போறாங்க குப்பை வண்டி வந்த பிறகு குப்பை எல்லாம் வழியிலதான் போட்டுரு போறாங்க
ஆ அதும் இல்லாம இப்ப இந்த காத்து சீசனா காத்து அடிக்கிறதுல இருந்து குப்பை கொட்றது ஒரு பக்கமா இருக்கு ஆனா அது வந்து சேர்றது ஒரு பக்கமா இருக்கு இப்ப வீடுகள்னா வ ஆ இப்ப இப்ப கிராமப்புறமெல்லாம் பாருங்களே வீடு ஒரு பக்கம் குப்பை கொட்டுறது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அங்க இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அப்ப அந்த அளவுக்கு வருதுன்னா அந்த ஒரு மாதிரி முன்னல்லாம் மர இருக்கும் மரம் காத்தடிக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி மரம் தடுத்துக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்பெல்லாம் மரத்துல வெட்டு வெறும் இதுதான் காத்தடிச்சாலும் ரொம்ப வெப்பமா ரொம்ப ஹீட்டா வருது காத்துமே ம் அனல் காத்து யும் மழையும் இல்லாம ரொம்ப கஷ்டங்க
ஆமாமாமா
ம்
இப்ப மழை பெய்ற காலத்துலவே வெயில் அடிக்குது வெயில் அடிக்கக்கூடிய காலத்துல மழை பெயுது காலநிலைய மாறிடுச்சு
அதுதான் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொல்றீங்க
காலநிலை சீர சீராட்ட இல்ல
ம் சீரா இல்ல எல்லாமே இது இப்ப சாப்பற அரிசியும் பாருங்க பிளாஸ்டிக் அரிசி வந்துருக்கு
ஆமா இப்பல்லாம் அந்த ரேஷன் கடையில பிளாஸ்டிக் அரிசி தான் போட்றாங்க
ஆஹ் அத சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு வயிறு வலி அது இதுன்னு எக்ஸ்ட்ரா நோய் தான் நம்ம அதிகமா ச சை சை எப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிட்டா நோய் வருது
ஆ ஆமா ஆமா ரேஷன்லயும் கலப்படம் பண்றாங்க ரேஷன் அரிசியிலும் எங்க பாத்தாலும் எல்லாம் கலப்படந்தா
அந்த சக்கர அ வக்கல்லாம் சொல்லுவாங்க நீங்க வேற கடையில வாங்கற அரிசியெல்லாம் சாப்பிடாதீங்க ரேஷன் அரிசி சா ப்பாடு சாப்பிடுங்க அப்பதான் சக்கரை சரியாகும்ன்னாங்க ஆ அத சா பா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் நோய் அந்த நோய் பத்தாதுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா நோய் தான் வருது
ஆமாமாமா
இப்ப நம்ம இருக்கிற நாடு நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மருந்தால உருவாக்கப்பட்டது வேற ஒன்னும் கிடையாது
இப்ப எல்லாமே மருந்துதான் அது ஒரு விவசாயத்தை பாத்தீங்கன்னா அதுலயே உரந்தான் போடடறாங்க ஒரு பழ வகைகள் பழவகை காய்கறி விளைவிக்கணுனா அதுலயே மருந்து தான் போட்றாங்க
உம் நீங்க ஏதாவது ம மரம் எதாவது இருக்கா உங்க வீட்டுல
இல்ல எங்க வீடு போ எங்க வீடு வந்து கிராம போச்சு நகரத்து புரத்தல இருக்கறதுனால பக்கத்து பக்கத்துல தொட்டு தொட்டு வீடுதான் இருக்குதா தவிர ஒரு மரமும் பாக்க முடியாது இ வேப்ப மரம் கூட பாக்க முடியாது
அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் எல்லாம் இருக்கும் நைட்ல எல்லாம் தூங்கவே முடியாதுல்ல
நேத்தெல்லா பயங்கரமா
வெப்போ அவ்ளோ வாகனோ அதிகமாயிடுச்சுல்ல இப்பல்லா வாகனோ அதிகமாக அதிகமாக இப்ப இதுதா அதிகமாயிருச்சு ஹீட்டு நம்மளால இருக் கமா நம்மளே இப்டின்னா வயசானவங்களு கொழந்தைகளு கொஞ்ச பாருங்க ரொம்ப அவங்கனால்லா முடியா இதனாலயே அந்த குட்டி துது அப்றோ அம்ம போட்றது இது மாரி நெறையா வருது
இப்பவு புதுசா ஒரு நோயு வந்துருக்கல அம்ம தட்டம்ம தட்டம்ம நோயின் சொல்லி
ஆ அப்டிங்ளா அது எனக்கு தெரில ஓ ஆனா அம்மா போட்ற தா அதிகமா இருக்கு அது எப்டின்னா நார்மலா ஒரு ஹீட்டு கொப்ளோ சூட்டு கொப்ளோம் மாரி வருது அது வந்து ரொம்ப ஆனா அது படிச்சவைங்களுக்கு தெரியிது அது வந்து ஒரு நோயி இன்பெக்ஷன் அதனாலதா வீட்ல இருக்கறவங்க எல்லாத்துக்கு பரவுதுன் தெரிய்து இருந்து இப்ப என்னான்னா நா இது நக கிராமப்புறன்னா பாருங்க அது அம்மா அப்டின்ட்டு வேப்பந்தழ இதுதா வச்சு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப எல்லாமே இங்கிலீஷ் மருந்துதா
ஆம்மா ஆனா இப்ப கிராமப்புறத்துல கூட பரவால்லன் நா நெனைக்கிறே கிராமப்புறத்திலன்னா வேப்பந்தழ மஞ்ச தூள் எல்லாமே வந்து ஆன்டிபயட்டிக் ஒரிஜினலா வளை விளைவி சேரி வீட்லயே இருக்கிற மரத்துல பறிச்சு அப்டி யூஸ் பண்ணும் போது கொஞ்சோ டக் குனு சரியாகிருது இதே ஹாஸ்பிட்டல்லா போறோம்ல மருத் துவமனைக்குலா போகும்போது குடுக்குற மருந்துக்கு இன்னு அஃபெக்ஷன் நெறையா ஆகுது
ம் இங்க எங்கய்மே மர த்தையு பாக்க முடிய்ல ஒன்னையு பாக்க முடிய்ல
ம் அத சொல்லுங்க
சொல்ல போனா ஒரு தொளசி செடிய கூட பாக்க முடியில
ம் இப்ப இருக்கற டைம்குல்லா தொளசி செடி வச்சாலு காஞ்சு போயிருங்க
ஆமா ஆமா வெயிலு காலத்துல
வெயில் டைமு வெயில் டைம் மட்டு இல்ல இங்க இருக்கிற பொக வாகன பொகைனாலே காஞ்சு போயிடு ஹீ
ஆமா ஆமா இப்ப தெருல கூட ம பெரிய பெரிய வண்டி எல்லா போகதா செய்யிது அவ்ளோ மாசு மாசுபடுது அந்த பொகையெல்லா வெளில போயி
இப்ப பாருங்க ஒரு மரத்துக்கே வந்து அந்த அந்த ஹீட்னால வர முடியில காஞ்சு போயிருது பட்டு போயிருது ஆ இந்த மாரி ஆகுது அப்ப இந்த மரத்துக் அதுதா பாருங்க மனுசங்க அது கொழந்தைங்க அந்த காத்துதா அவுங்களு சுவாசிக்கிறாங்க அப்ப அந்த கொழந்தைங்க ஒடம்புக்கு என்ன ஆகு அந்த நொரையீரல் என்ன ஆ கு ஆ யோஸ்ச்சி பாத்தாலே பயமா இருக்குல்ல
ஆமா ஆமா இப்ப அந்த காத்துதா நம்ம சுவாசிக்கிறோ
ஆமா
அதுலே என்ன நோய்லா வருதோ செரி தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ
நன்றி நன்றி தோழி ஆம்